ஹலோ
ஹலோ
ம் சொல்லுங்க
வணக்கங்க மேடம் எப்படி இருக்கீங்க
சார் நல்லா இருக்கீங்களா
அப்பறம் மேடம்
அப்புறங்க சரி எப்டி போய்ட்டு இருக்குங்க சார்
ஆ நல்லா போயிட்டு இருக் ஆ நல்லா போயிட்டு இருக்கு மேடம்
ஓகே ஓகே சார் பேசியே ரொம்ப நாளாச்சுங்க
ஆமாங்க
ம் எல்லா ஸ்கூல்ல ஒன்னா படிச்சோ இல்லைங்களா அதனால பேசவே முடியுறது இல்ல எப்டி நம்ம ஸ்கூல் டேஸ்லா ஞாபகம் இருக்குங்களா உங்களுக்கு
ஓ எல்லா இருக்கு மேடம் அப்புற ஸ்கூல் விட்டு நீங் காலேஜ் போயிட்டீங்க அந்த லைஃப் எப்டி இருந்துச்சு
காலேஜ்லா நல்ல சூப்பரா போச்சுங்க சார் அத விட எனக்கு ஸ்கூல் மெமரிஸ் தா மறக்க முடியாது ரொம்பவே நல்லா இருந்துச்சு ஸ்டீச்சர்ஸ் அது ஒரு ஸ்டார்ட்டிங் பீரியடு இல்லைங்க சார் நமக்கு சின்ன கொழந்தைங்க வந்து
அது
லேன் பண்ண ஆரம்பிப்போ அதுல நமக்கு கெடைக்கிற டீச்சர்ஸ் தென் அதோட தா நம்ம லைஃப் கொஞ்ச லேர்ன் பண்ணுவோ அதனால அதுலா ரொம் ரொம்ப மெமரிஸ் டீச்சர்ஸ் சொல்லிகுடுக்குறது சரி கத்துக்கறது மத்த பேரு எல்லாத்தையு பாத்து நம்ம பழகுறது சரி நல்லா இருந்ததுங்க சர் அந்த லைஃப் ஸ்கூல் லைஃப் மெமரபிளா இருந்தது மறக்கமு முடியாது உங்களுக்கு உங்க டீச்சர்ஸ்லா ஞாபகம் இருக்காங்களா
ஆ எல்லா இருக்காங்கமா எல்லா இருக்காங்க பென்சில் இருந்து பேனல்ல போகும் போதே அதே ஒரு ரொம்ப எக்ஸைட்டா இருக்கு நாங்க பேனால பேனால எழுதிருப்போம் பேனால எழுதிருபோ ப்ரோ
ஆமா ஆமா இல்ல நம்ம பென்சில்ல எழுதும் போது பேனா பெரிய ஒரு ஃபைவ் ரூ பீஸ் பேனாவா இருந்தாலு அந்த பேனா தரமாட்டாங்க ஃபர்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு நீங்க பென்சில் எழுதி பழகுங்க அது அப்புற பேனா
ம் அந்த அதுக்கு வேண்டிய நல்ல எ எல்லா பழகக்கிறது அவரு பேனா இல்லய அது அந்த காலத்துல பாத்தீங்கன்னா இங்க்கு இங்க்கு பேனா அது காஸ்லி பேனா ஹூரோ பேனா அப்பவே அதோட ரேட் இருபத்தஞ்சு ரூபாங்க
ஓ
ரொம்ப காஸ்ட்லி பேனா அது ம் இருபத்தஞ்சு ரூவா அந்த பேனா வச்சிருந்தா அதே ஒரு கெத் த்தா பேசுவாங்க ஏ பேக்கெட்ல பத்தியா ஹூரோ பென் வச்சிருக் ஆ அதா அந்த காலத் சஎஃஷாம்லா வந்து கிரீன் கலர் அதுமா ஹூரோ பென் மட்டுந்தா வச்சிருப்பாங்க
ஆ அ ஆமா ஆமா அது நல்லா எழுது வேற அழகா எழுது ஆ கையெழுத்த வந்து இம்ப்ரூவ் பண்ணுறக்கு நல்லா ஸ்பெஷல்
வாலா இப்ப எல்லா பால் பின்னு பால் பின்னு பால் பின்னுனு இருக்காங்க
ஆமாங்க ஆமாங்க
பரவால்ல அதெல்லா ரொம்ப ரொம்ப மெமரிஸ்சா இருந்துச்சுங் சார் கா அதுக்கப்றோ வந்துட்டு ம் டென்து பப்ளிக் எக்ஸாம்மு ஒரு நைன்துல இருந்தே ஒரு
ஆக்சுவா அது பண்ணும் போது ம் அந்த எக்ஸாம் வரு போத நம்மள ஒரு டரு கெளப்பி பயப்படுத்தியே வச்சிருப்பாங்க ஒரு பறக்கும் படை வரு பாத்து இருக்கணு அது பண்ணணு இது பண்ணணு அப்டி பண்ணணு இப்டி பண்ணு ஒரு பயமூர்த்தியே வச்சுருந்தாங் அபறம் பாத்தீங்கன்னா ஒ ஒன்னுமே இருக்காது
அதுக்கப்றோ இருக்காது நா உங்களுக்கு உங்களுக்கே நீங்களே சொல்லுங்களே உங்குளுக் இருந்துச்சா இல்லையா அந்த எக்சைட்மென்ட்டு எழுதி நமக்கு எவ்வளோ மார்க் வரு நல்ல மார்க் வாங்கணு நல்லா வ ஒரு இதுல மார்க் வாங்குனா தா நமக் இது அப்படிங்கற ஒரு இதெல்லா இருந்துச்சு அப்ப அதுக்காகவே நல்லா கஷ்டப்பட்டு படிச்சிருப்பீங்கல்ல அதெல்லா வந்துட்டு மறக்க முடியாதது அதுக்கப்றோ வந்து டென்து டென்த்துக்கு முன்னாடியும் உங்க அந்த ஒரு வருஷத்துக்கு முன்னாடிந்தே உங்கள வந்து பயம் ஒருத்தங்க அடுத்த வருஷோ டென்து அடுத்த வருஷோ டென்து அதுவே அந்த டீச்சர்ஸ்சு ஸ்டாஃப்ஸ்சு ஒவ்வொரு கிளாஸ்லயு இருந்தாங்க அது எதுவுமே ஆ
பப்ளிகுடா பப்ளிக்கு பப்ளிகுடா பப்ளிக்குனுவாங்க அப்புடி சொல்லி சொல்லியே இருப்பானுங்க
அதனால அதெல்லா மறக்கவே முடியாது
கலெக்டர் வேல மாரியே சொல்லி குடுத்துட்ருப்பாங்க
ஆமமா அது வந்துதா சார் அப்றோ மெயின் டென்து நல்ல மார்க் வாங்குனாதா நமக்கு வந்து பியூச்சர் டிசைடட் ஆகு அதனால அதே வந்து சொல்லி சொல்லி இது பண்ணாங்க அப்றோ டென்து முடிச்சதுக்கப்றோ நீங்க நீங்க வந்து காலேஜ்ல ஜாயின் பண்ணீங்களா சார்
ஆமாங்க நம்ம க காலேஜ் போலீங்க நேரா டிப்ளமோ போயிட்டங்க
அப்புடிங்களா அப்றோ வந்து தொ பழைய ப்ரண்ட்ஸ் இல்ல ஸ்கூல்ல இருக்க ஃரெண்ட்ஸ் டீச்சர்ஸ் எல்லா ஏதாது பேசுறீங்களா காண்டக்ட்ல இருக்காங்களா
கான்டக்டல இல்லைங்க மேடம் எங்கேயாவது நம்ம போ போற வழில வர வழில நமக்கே தெ ரியாது திடீருனு அவனா நா வச்சுட்டு வந்து பேசுவாங்க அப்ப நான் கொஞ்ச நேரோ யாருன்னு திங் பண்ணுவே அப்றோ ஒவ்வொன்னா சொல்லுவா அப்போதா ஞாபகோ வரு
ஓஹோ
டீச்சஸ் பாத்தா ஞாவ வந்துரு ஆ அப்றோ ஃரெண்ட்ஸ் தான் கொஞ்சோ அ கொஞ்சோ வீட்டு பக்கத்துல இருக்கிறவங்களா தெ தெரிஞ்சுக்கலா இன்னு சில பேர் ரொம்பவே மறந்துருப்போ அவங்களல்லா அவனுங்குளுக்கு அடையாளோ இருக்கு ஏன்னா நம்ம அப்புலா ஸ்போர்ட்ஸ் பிளேயர் வரீங்களா அதனால நம்மள எல்லாத்துக்கு தெரியு
சேரி சேரிங்க
நம்மள எல்லாதிக் தெரியுறங்காட்டிக்கு எல்லா அவங்களுக்கு மெமரி இருக்கு எனக்கு யாருனே தெரியாது அப்பப்ப வந்து பேசுவாங்க சார் நான் இங் என்ன தெரிலீங்களா தெரிலீங்களா தெரிலீங்களானு
ஆ.
அந்த மாறி இருக்காது
இப்ப யாராது வந்து கான்டாக்ட்ல இருக்காங்ளா இல்ல உங்ளுக்கு பேஸ்றாங்ளா இல்லைங்ளா
இருக்காங்க மேடம் ஒரு நாலஞ்சு பேரு தா இருக்காங்க
ம் ம் ம் ஓக்கே ஓக்கே சார் எனக்கு எனக்கு எதாது மெமரபு எதாவது சொல்லுங்க ஸ்கூல்ல நடந்துது இப்ப அன்னிக்கி என்ன பண்ணிங்க எதாது இப்பயு மறக்க முடியாது அப்டின்னு சொன்னா எத சொல்லுவீங்க
ஆ அதுதாங்க ஸ்போர்ட்ஸ் பிளேயர்ங்காட்டிக்கு நான் சிக்ஸ்த்து படிக்கு போதே கபடில சே பேர சேத்த சேத்துன அதுல ஃபஸ்ட்டு மேட்ச்சே பாத்தீங்கன்னா கிக் கி்க் அடிப்பாங்க கிக் அடிச்சன்னோ ஒரு ஒர்த்தருக்கு மோயி மூக்கு ஒடஞ்சிருச்சி அத இனி மறக்க முடியாது ஃபுல்லா ப்ளட்டு அந்த பையனுக்கு ஃபுல்லா ப்ளட்டு
ஓ
அப்ப இருந்து அ அத வெச்சே ஸ்கூல்ல என்னய பேஃமஸ் பண்ணி உட்டாங்க
ம்ஹூ ம் ஒரு போ ஸ்போர்ட்ஸ் பிளேயர்னா நெறயா கேர்ள்ஸ்க்கு எல்லாத்துக்குமே புடிக்கு
ம் இல்ல இல்ல பாருங்க ஆஹா எனக்கு ஜென்சு அ டென்த்து நா சிக்ஸ்த்து டென்த்து படிக்குற பசங்க என்னோட மேட்ச்ச அவ்ளோ ஆர்வமா பாத்துட்டு இருந்தாங்க
ஓ ஹோ சேரி சேரி நீ எப்டி அவங்களுக்கெல்லா வந்து அ ஒரு இன்ஸ்பிரேஷனா இருந்திருப்பீங்க நீங்களு உங்கள மாறி வந்து எல்லா ஜாய்ன் பண்ணி வெளாட்டனுன்னு நெனச்சிருப்பாங்க எல்லாத்துக் ஹெல்ப்
கண்டிப்பா நெறய பேர் வெளாண்ட்ருக்காங்க நெறய பேர் வெளாண்ட்ருக்காங்க எங்க கூட வந்து அண்ணா உங்ளுக்கு எங்ளுக்கு வெச்சுக்கலாமால்லா கேட்டு வெளாடுவாங்க அப்றோ ரை டு எப்புடி போணூ சொல்லு சொல்ல சொல்லுவாங்க அத நா இப்ப சொல்லி் குடுத்துருக்கே
ம்
அந்த மாறி எல்லா நெறய நடந்துருக்கு அதல்லா மறக்க முடியாது அ டிஸ்டிக் வேற டிஸ்ட்ரிக் லெவல் வரைக்கு வெளாண்டங்க
ஆஹா
அத்கப்பறோ டிஸ்ட்ரிக்ட்ல வன்ட்டு ரன்னர்ரப் போயிட்டோ அதுக்கு அப்றோ அந்த கேரியர உட்டுட்டோ நானு
ஏ சார் நீங்க மேல எதாது அதுலயே ட்ரை பண்ணிருந்திங்னா நல்லா
பண்ணிர்ந்தா போய்ருக்கலா ம் அவஸ் ஸ்போர்ட்ஸ் தாங்க மோ ஜா ஜாஸ்தி அது இன்ட்ரெஸ்ட்டு ஆமா அது ரன்னிங்கு ஷார்ட் பூட்டு ர ரன்னிங்கு டிஸ்க்ரிப்பு எல்லாமே இருக்குங்க
சேர் சேரிங்க
அதல்லா நே நல்லா மறக்க முடியாது
ஆ
அப்றோ க்ரிக்கெட்டுங்க
ஆ ஹா இப்பயேப் போய் ப்ளே பண்றிங்க இப்யு சண்டே மாறி டைம்லல்லா போய் வெளயாட்றிங்க போய்க்ரி கிட்டு ம் ம் யாரு உங்களுக் ஃபேவரட்டு க்ரிக்கெட்ல
கிரிக்கெட்லைங்ளா நமக்கு என்னைக்குமே மாஸ்டர் சச்சின்.
ஆஹ் ஹாஹா சேரி சேரிங்
ஆஹ் அவரு மாறியே ப்ளே பண்ற கால் ல எல்லாரு அதிக ஹிட் பண்றாங்க ஒரு பவுலரு கிட். டெக்னிக்கல்லா எப்டி விளையாடனுனா அவரு பயங்கரமா வெளாடுவாரு இனி சச்சினோட சாட்லா யாரு விளையாடுறதில்ல பின்னாடிய மடிச்ச -மடிச் ச அடிக்கிற சாட்டலா வந்து சச்சின் கிட்ட மட்டுந்தா இருக்கு அவரு மாறி எ ஒரு பிளேஸ் இல்ல அப்புற வுட்டீங்னா கங்குலி பிடிக்கு கங்குலி.
ம் ம் சேரிங்க சார்.
அந்த மாரி அவரு சூப்பர் பிளேயரு.
ஓகே ஓகே.
ஏ பழைய ஆளுகளே சொல்றேன்னு பாக்றீங்ளா?
பழயாளுகள சொல்றேன்னு பாக்றே சார் உங்களுக்கு பேவரட் பிளேயர் யாருந்தானே அதானே முக் யு இப்ப நியூவா இருக்கிறவங்கள வந்துட் டு நம்ம சொல்றோனா அத விட அவங்க பெஸ்டா இருக்றப்ப நம்ம அவங்களதான பேச முடியு உங்களுக்கு யாரு ஃபேவரட்டோ அவுங்க அவுங்க பெஸ்ட் அவான்தா எனக்கு ரொம்ப பிடிக்குங்க சார் ச சச்சினு ரொம்ப புடிக்கு சச்சினோட அ பேட்டிங்ல வந்துட்டு நெறைய போஸ் ஸ் நல்ல ரொம்ப ரொம்ப புடிக்கு நெறயா அவ பண்ண அவங்க பண்ண அச்சீவ்மெண்ட்லா ரொம்ப அதிகம் இப்ப அவுங் ல்ல என்ன பீட் பண்ணாலு இப்ப வர பிளேயர்ஸ் ஆமா. எ எந்து வர்றவங்க வந்து பீட் பண்ணாலுமே மே அப்ப இருக்ற இதுக்கு வந்துட்டு நாலேஜுக்கு வந்துட்டு அவரு பண்ணதுல ஒரு. செட் ஆப் இது பண்ணி வச்சுட்டாரு பெருசா கிரியேட் பண்ணி வச்சுட்டாரு. இப்ப வந்து அவங்கள்லா ஒடைக்கிறாங்கனா இவுங்களுக்கு ப அட்வான்ஸ் டெக்னிக் நெறய சொல்லிக்கொடுக்குறாங்க தெரியுது அப்ப வந்து யாருமே டீம்ல விளையாடாதப் டைம் அவருதா ஸ்டாண் பண்ணி டீம கொண்டு ப்
இப்பயாது வந்து டிஆர்எஸ்ஸுனு ஒன்னு வச்சிருக்காங்க மேடம் அப்ப வந்து அம்பேரு அ ப்ப தீர்ப்பு இறுதியானது அவர் அவுட்னா அவுட் போயிட்டே இருக்கணு. நோ ஆர்கியூமெண்ட் இப்ப அப்டி இல்லையே அவுட்டா இப்ப ஆ அம்பீர் கிட்ட ஆர்க்கியூமெண்ட் போட்டு டிஆர்எஸ்ஸுனு ஒன்னு எடுத்து அத பாத்துக்குறாங்க
ம் ம்
ஃபிரியா இருந்துச்சுன்னா ஏ சச்சினோட ரெக்கார்டு இனி எங்கேயோ போய்கெடக்கு
ஆமா ஆமா ஆமா
சரிங்க மேடம் ஓ
சரிங்க சார் ஓகே சார்
ஓகே ஓகே மேடம்